ஹலோ ஹலோ ஹலோ
சோ ஒங்ளுக்கு தெளிவா இருக்கா ஹலோ நா பேசுறது உங்ளுக்கு தெளிவா இருக்கா
பயங்கர தெளிவா இருக்கு தெளிவாதாங்க இருக்கு
ஆஹ் செரிங்க செரிங்க ஆஹ் நல்லாவே கேக்குதுங்க நீங்க பேசுறது ரொம்ப தெளிவா இருக்கு செரி இப்ப நம்ம என்ன தலைப்ப தேர்ந்தெ பேசலா
அஹ் அதாங்க அப்ப பேஸ்சிருந்தமொல்ல பொய் பொய் மட்டும் போதும் வெல்லுவது இலை எங்க தலைவர் அப் பேயே பாடியிருக்காருங்க
நீங்க பொய் ஒரு போதும் வெள்வது ஏங்க பொய் பொய் ஒரு போதும் வெல்ல போறது கெடையாதுங்க பொய் சொல்லி ஒரு புரோஜனமும் இல்லங்க இப்போ வந்து ட்டு நானே நா ப்ச் இப்ப சும்மா ஏன் ய
செரிங்ளா
போ ஏங்க போஜனமே கெடைக்க வேனாங்க செரிங்ளா பொய் சொன்ற வாய்கி போஜனமே கிடைக்கவேணா நா வந்துட்டு போய் சொல்லணுனா நான் நா சொல்லிர்ங்க அதாவது இப்போ எனக்கு ஒரு ப்ச் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஸ்டோரியதா நா சொல்ற ஒரு ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக் காணாம போச்சு சில விஷ்யங்கள அவ்ங்களோட பர்சனல் லைஃப் சில விஷ்யங்கள ஷேர் பண்ணிருப்பாங்க ஆஹ் அதுல அவுங்க பொய்யா கூட சொல்லிருக் க்கலாம் பொய்யா கூட பேசிருக்கலா ஆனா அவ்ங்க பேசிட்ருந்து அது தாங்க முடியாம செரி நம்ம உண்மையே சொல்லிருவோ சொல்லிதா அவ்ங்க சில விஷ்யங்கள சொல்லிருப்பாங்க ஆஹ் செரிங்ளா ஏனா நம்ம வந்துட்டு ரொம்ப பயிப் தீட்ருக்கோ சரி இது சரிப்பட்டு வராது இது ரொம்ப வேற வழில போகுது இது ஸ் அவுங்கள கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காகதான் அவுங்க உண்மயே சொல்லிருப்பாங்க செரிங்ளா அந்த உண்மேயயு பொய்யின் நெனச்சிட்டு செலவுங்க இருப்பாங்க அப்டி சொல்ற நெனக்கிறவங்ளு இருப்பாங்க
உண்ம என்னக்கிங்க பொய்யாகு பொய் ம பொய் மட்டுந்தாங்க பொய் ஆகு
ஏங்க அவ்ங்க பொய்யின் கூட அவுங்குளுக்கு தப்பா ஒரு அவுங்க சைட்ல அத பொய்யின் நெனச்சிருக்லால்ல
இல்ல அது எப்டிங்க ஒரு உண் ஒரு உம்ம அவுங்க சொல்லிருந்தா எப்டிங்க அது பொய் அவ்ங்க நெனக்க முடியும் மட் நீங்க சொல்லுங்க
ஏங்க அத அவுங்க உண்மன் தான் சொல்றாங்க இல்ல நீ பொய் சொல்றெ இல்ல நீ பொய்தான் சொல்ற பொய்தா சொல்றனு அவுங்க அத பதிவு பண் அவ்ங்க மைண்ட்ல அத ஏத்துக்கவே மாட்டேங்குறாங்க நீ சொல்ற உண்மயே என்னால ஏத்துக்க முடியாது அப்டிங்கிற மாரியே இருக்காங்கல்லெ அ அந்த மாரி விட்ட கேரெக்டர்லா எப்டிங்க சொல்ல முடியு அப்ப அந்த எடத் துல என்னங்க அது பொய்யா உண்மையா நம்ம எப்டிங்க
அப்றோ விடுங்க அதா அவுங்க சொல்றாங்கல்லங்க ஒரு விஷ்யத்த வந்து நீங்க செய்ங்கனு இல்ல வாங் க சொல்லுங்க அது உண்ம பொய்யினு உண்மை புறா சொல்லுங்க நீங்க அப்ப அந்த எட்த்துல வந்து அவ அவ அவங்களுக்கு உங்களுக்கு கஷ்ட இருக் அவங்களுக்கு கஷ்டோ இருக்காதா அதனால பொய் நீங்க சொல்டரு பொய்ன் தெரிஞ்சதுனா நீங்களா உங்ளுக் கஷ்டோ அவுங்ள்க் கஷ் சோ ரெண்டயு பேச்சப் ஆய்ர்லால்ல
ஒருவேள அவுங்க நேர்லே வந்த அதே உண்மயே சொன்னாங்கப் அப்டின் சொன்னா அந்த எடத்துல அவுங்க பேச்சா பிரிஞ்சிருவாங்க அப்ப அந்த நேருக்கு நேர் பாத்த அந்த ஒரு உண்மிய தெரிஞ்சு இது பெலகும் போது அப்ப எவ்ளோ பெரிய வருத்தத்த உருவாக்கு சொல்லுங்க
அவுங் நேர்ல பாத் த பேய் உட்டுட் போ மாட்டாங்க
ஏங்க அது உங்களோட மன உங்களோட மன எண்ணங்க ஒருவேள நேர்ல பா துமே விட்டுட்டு பொய்ட்டாங்க அப்டிங்கற பச்சத்துல என்ன பண்ணுவீங்க
நேர்ல வந்தா நா மாப்பே அவுங்ள விட்டுட்டு போ மாட்டாங்க நேர்ல வந்ததுக்கு வரில வந்ட்டாங்க சொல்ட்டு அவுங்க வந்து ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க மின்ஸ் அவுங்ள பாதுகாப் பா பி சேஃபா அனுப்பியுட்னுனு ஒரு எண்ணோ இருக்குல்ல
இருக்குங்க எல் நம்பிதா வராங்க ஏனா எனக்கு நா வந்துட்டு என்னோட இதுல நடந்த ஒரு அனுபவோ நா இந்த அனுபவத்த நா யார்கிட்டயுமே பகிர்ல இது நா இப்ப மொத மொதல்ல இந்த தளத்துலதா பதிவிட்றே என்ன நா வந்துட்டு ஒரு என்னோட கல்லூரி படிப்பு படிச்சிட்டு இருக்கும்போது சரிங்களா அதாவது என்னோட இளங்கலை இப்ப அதாவது நா பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும் போது என்னோட செகண்ட் இயர்ல ஒரு ஃப்ரீ கோஸ் கம்யூட்டர் க்ளசஸ் வந்துட்டு கா ரெ இது பண்ணிருக்காங்க ஃப்ரீ கோசஸ் தா டலி க்ளசஸ் வந்துட்டு ஒரு டூ மந்த்ஸ்சா த்ரீ மந்த்ஸ் படிச்சிருப்ப சிக்ஸ் மந்த் கோர்சஸ் நனைக்கிற‌ ஃப்ரீ கோஸ் தா பக்கத்துல இருக்க கம்ப்யூட்டர் சென்டர்ல அதாது அதுல இந்து ஒரு அ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் காலேஜ்லேந்து ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபில் டிஸ்டன்சுல தா அதுல போய்ட்டு பய் படிச்சுட்டு அப்றோ பஸ் ஏறி வீட்டுக்கு போய்ற மாரி அந்த மாரி அப்ப நா ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறோ அப்ப அப்டி அந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போய்ட்டு அங்க அப்டி போய்ட்டு இருப்போ அந்த இது அப்போ இதுல அதுல தா ஏதோ ஃபேஸ்புக்ல ஒரு ஏதோ ஒரு தற்செயலா யார்கிட்டயோ பேசி ஒரு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க எப்டினா அது தெரியாம நடந்த விஷயோ அவங்க யாருன்னோ நனச்சு பேச இவங்களு யாரோடோ நனச்சு பேச ஆனா வேற யாரு யாரோன் நனச்சு இவங்க பேசிட்டாங்க சரி ஓகே நீங்க வேற யாரோ தா அப்டிங்கற மாரி தெரிய வந்து அப்றமா அவங்க நல்ல ஒரு ஃப்ரெண்டா பேசுறாங்க சரிங்களா நா நல்ல நாந்தா நாந்தே அதுன் வச்சுக்கோங்கள அவங்க வந்துட்டு யாருனே தெரியாது ஆனா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டோ ஓகே அப்ப மொதல்ல தெரியாத ஒரு பர்சன் கிட்ட பேசுறது ஓ ஓகே நல்லா நல்லா மீன்ஸ் அந்த டைம்ல அப்ப அவ்ளதா நீங்க ஏதோ ஒரு ஹெல் இதுக்காக பேசி அது என்ன கதங்கிறது எனக்கு சரியா ஞாபம் இல்ல அவங்க ஏதோ ஒரு ஹெல்ப்பு மீன்ஸ் அவங்க ஏதோ ஒரு பொருள மிஸ் பண்டாங்க அத இங்க தா இருக்குங்க ஆனா ஒருத்த ஒருத்தர் பாத்துக்கல இங்கதா இருக்கு அப்டிங்கறத சொல்லி அவங்க வந்து திரும்ப வந்த பிக் பண்ணிகிட்டாங்க கம்யூட்டர் சென்டர்ல தா நடந்த விஷயோ சரி அது ஆனா ஒருத்தருக்கொருத்தர் தெரியல அப்றமா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க நம்பர் நா இல்ல பேஸ்புக் வழியா தா பேசிக்கிட்டாங்க நம்பர்ஸ் ஷேர் ஆகவே இல்ல பேஸ்புக்லதா அது நடந்த ஒரு விஷயோ ஆனா அவங்களோட ஒரு பொருள் இங்கதா இருக்குங்கிறத சோ அவங்ககிட்ட சொல்லி அவங்க போன் வழியாவே சொன்னதுனால அவங்க ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆய்ட்டாங்க செரி அவங்கள மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாம்ங்கறிறது எதனால நடந்துச்சுன்னா அவங்க என்னோட பெரியம்வுக்கு வந்துட்டு பிளட் தேவைப்பட்டுச்சி அத்த அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு சின்ன ஒரு சுர்ஜ்ரி இருந்துச்சி அப்ப நா வாட்ஸாப்ல ஷேர் பண்ணும்போது ஹெல்ப் பண்ணது அவகாத அவர்களுடா. பிரெண்ட்ஸ் எல்லாத்தையும்மே வரவச்சி ஒரு மூணு பேர் வந்து பிளட் குடுத்துட்டு போனாங்க அது டக்குனு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப ரேர ஒரு பிளட் குரூப் ஷேர் பண்ணது மூலமா சரி அவங்க ஓகே ஹெல்ப் பண்ணி அந்த இது பண்ணாங்க செரி இந்த தேங்க்ஸ் பண்ணலாம் அப்படி தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படிங்கறதுக்காக பாக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல தான் ஒரே ஊரு அப்படிங்கறதால சரி இதே பக்கத்துல போய் பாத்துட்டு தேங்க்ஸ் சொல்லிடலாம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு தேங்ஸ் சொல்றதுக்காக பெய்ருக்காங்க அப்ப அந்த இடத்தில அவுங்க அவ என்ன ஒரு பா கேள்வி கேட்டாங்க என்ன நம்பிக்கைய நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இல்ல நான் ஃபிரெண்ட்ஸோட தான் வந்திருக்கேன் அப்டின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்றாங்க ஃபிரண்ஸ் ஓட தான் போயிருக் கோ ஆனா என்ன இவங்கள பாக்குறதுக்கு தனியா வேர வந்துருக்கோம் அந்த எடத்துல அந்த கேள்வி கேக்கும்போது. இல்ல ஒண்னுயில்ல இதுல என்னருக்கு நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறுக்கீங்க ஒரு தேங்க்ஸ் பண்றதுக்கு ஒரு ரு சின்ன நம்பிக்க தா ஒரு ஃபிரெண்ட்ஷிப் கிற ஒரு இதுலதா. ஓகே பேசி பாத்து பேசி அப்புற எந்த ஒரு கான்ண்டாக்டே இல்ல அந்த ஒரு ஹெல்பக்காக தேங்க்ஸ் சொன்னதோட செரி அப்புறமா றோம் இப்பாவரைக்கும் வந்து காண்டேக்ட் இல்ல ஆனா அவங்க ஒரு கேள்வி வி கேட்டாங்க என்னன்னா நம்பிக்கலாம் வந்தீங்க அப்டிங்கறது இப்போ வரைக்கும்
உஹம்
அந்த யார பாக்க போனும் அப்படின்னு சொன்னாலும் நம் நமக்கு அது ஒரு அதோரச்சன்ன நரிடலாவவே இருந்து எனக்கு என்ன ஒரு தமிழ்க்கு போன டைம் ஒரு கொஸ்டின்கூட இத்தனைக்க அவங்க எங்க பெரிய அவங்க வரல அவங்க வரல அவங்க ஃபிரெண்ட்ஸ் தான் வந்தாங்க அவங்கள அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறோம் இத்தனைக்கு அவங்க ரொம்ப எனக்கு பரிச்சயப்பட்ட ஊர்ல உள்ளவங்க அந்த ஊர் தான் அப்படிங்கற அப்பதான் தெரியும் சோ எங்க மாமாவோட என்னோட சொந்த தாய் மாமாவோட ஊரு தான் அது சோ அப்ப அங்க உள்ள ஒரு ஒரு பர்சன் தான் அது அங்க உள்ள ஒரு அண்ணா தான் அது ஆனா அவங்க வந்து ஒரு கேள்வி சொல்லுங்க
இது எனக்கு தெரில எனக்கு இ நீங்க சொல்ல வாரிங்க எதுக்காக இந்த கொஸ்
இல்ல இல்லங்க நீங்க சொன் அதாவது நீங்க சொன்னீங்கள்ல ஒரு பர்சன் வர்றாங்க நம்பி கேப்பாங்க அவுங்களுக்கு மனசுல அந்த ஒரு என்னோ இருக்கோ என்ன நம்பிக்கையில பாக்க போற அப்டிங்கற ஒருக்கொஸ்டின் எனக்கு உருத்தது சேரிங்களா இந்த கொஸ்டின் நா அப்ப எத்தன வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு ஏழு எட்டு ஒரு ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி
அப்பனா என்ன கேக்குறீங்கன்னா அப்பனா இத்தன நாளா அவுங்க அவுங்க மேல நம்பிக் எளனமா பேசி
எங்க அப்ப அப்ப அவுங்கள அந்த பசங்கள பா போகும்ப போது அவுங்க வந்துட்டு நம்பிக்க இல்லாமலா போயிருப்பாங்க ஆனா அவே அந்த பசங்க தானே அவுங்கள பாத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க அப்ப இதே கொஷ்டின யாருமே கேட்டுட்டா என்ன பண்ணுவாங்க அந்த எடத்துல சொல்லுங்க என்ன நம்பிக்கைய்ல நீ என்ன பாக்க வந்த அப்டின்னு சொல்லிட்டு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க
இதுக்கு நா என்ன சொல்றதுன்ன தெரிலீங்க என்ன நம்பிக்க ஐ மீன்ஸ் அவுங்க அவுங்க அப்பல்லா அவுங்க அந்த இடத்துல அவுங்க அப்பல்லா அவுங்க அப்பல் தப்பவாங்களானு சொல்ல முடியாது இது நா என்ன நா சொல்றேன்ன எனக்கு தெரியல எனக்கு இது எதுக்கு அப்டி அவுங்க கேக்குறாங்கன்னு தெரியல மீன்ஸ் அவுங்களே வாழ மீன்ஸ் அவுங்க எப்டி சொல்றதுன்னா அவுங்க மாம எனக்கு இத இதங் இது இது எப்டி இத ஹண்ட்ல் பண்ற சீரியஸ்ஸா தெரிலீங்க சரியா எனக்கு நா நாளா சீரியஸ்ஸா சொல்றேங்க ஒரு விஷ் உண்மதா அது எப்படி நீங்க சொல்ற இதுக்கு இதுக்கு என்னாண்ட பதிலே இல்ல இந்த கேள்விக்கு எங்கைல பதிலே இல்ல
நீங்க இப்ப அவங்க கேட்டது இல்ல தப்பில்ல இல்ல நீ என்ன என்ன நம்பிக்கையில என்ன பாக்க வந்தமா அதாவது உன்னக்கு இந்த தெரியாது எனக்கு உன்ன தெரியாது நம்ம வந்துட்டு ஃபோன் மூலமா மட்டும் தா காண்டாக்ட் பண்ணிருக்கோம் நா உனக்கு ஒரு ஹெல்ப்
நீங்க ஃபோன் கூட பேசுனது இல்ல பேசலன்னு சொன்னீங்க அப்றோ எப்டி அவுங்க ஃபோன்
அது எனக்கு அந்த கதைகள்லா மறந்து போச்சுங்க அது எ ஒரு ஒன்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்ததுன்னு நெனைக்கிறே எனக்கு இப்போ ஒவ்வொன்னா இப்பதா ஞாபகம் வருத்துங்க நம்ம இப்போ ஒரு விஷயத்த நம்பிக்கன்னு ஒரு விஷயத்த பத்தி பேசும்போது ஒரு ஞாபகோ வந்துச்சு அதனால சொல்றே
அப்டியா நைன்த் படிக்கும் போது என் கிளாஸ் ஃரெண்ட்ஸ் ஒரு நாலு பொண்ணுங்க சேரிங்களா நைன்து படிக்கும்போது அன்வெளி லீவு ஓகேங்களா நைன்த்து முடிச்சிருக்கோ டென்த்துக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு டென் டேஸ் லீவ் உட்டிருக்காங்க அந்த டைம்ல வந்து என் கரெக்டா என் பத்டே டென்து ஏப்ரல் டென் லீவ் விட்றாங்க டுவென்டி ஒன் என் பத்டே மிஷோ அந்த ஃபோர் டே டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி திரியோ டெண்டி ஸ்கூல் ஆரம்பிக் முன்னாடி ஸ்பெஷல் கிளாஸ் ஆரம்பிக்குறாங்க என் நாலு ஃபிரின்ட்ஸ் பசங்க கூட கிடையாது நாலு கேர்ள் பொண்ணுங்க சேரிங்களா நாங்க வீட்டு போய் தெரியாது எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கால்ல ஆறுமணி காலை எட்டு மணிக்கே வீட்டுக்கு வண்டாங்க மீன்ஸ் நாங்க பத்து மணிக்கு ஃபேமிலி ஓட நாங்க வெளியூர் கிளம்பி நாங்க ஊருக்கு போற மாரி ஃப்ளானு என்னா எனக்கு லீவு எங்க அக்கா அப்பதா முடிச்சி இருகாங்க எங்க அக்கா டென்த் முடிச்சிட்டு பிளஸ் ஒன் ஜாயின் பண்ணறா சேரி ஓக்கே டென்த் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு எனக்கு லீவு விட்டா எனக் எனக்கோ வந்து இது ஆவு எங்க பாட்டி வீட்டுக் போயிட்டு வந்தர்லான்னு சொல்ட்டு ஒரு நாள் தா இருக்கு நீங்க போயிட்டு நாளைக்கு காலைல வந்தலாம்னு சொல்லிட்டு டிரைவர்லாம் வன்டாங்க நாங்க கெளம்பிட்டு இருக்கோ திடீர்னு அவே கேட்டு தொறந்து யார்ரா இது யாரோ டிரைவரே வீட்டுக்கு வன்ட்டாங்களா அப்டி சொல்டு நாங்க வந்து பாக்கும்போது எங்க நாலு ஃப்ரெண்ட்ஸ் சேரிங்களா இந்த கேள்விய வந்து எங்க அப்பா அந்த பொண்ணு கிட்ட கேட்டாங்க என்ன சொல்லிருப்பாங்க நீங்க நெனைக்கிறீங்க
ஏய் இல்ல
தெரியாது அவுங்காலு இந்த மாரி
வா இல்ல எ ஃப்ரெண்டு மேல உள்ள நம்பிக்கைதானு சொல்லியிருப்பாங்க
அஹ் அந்தா ஆஹ் அது கூட அவங்க சொலுல்ல ப்பா எனக்கு வந்து உங்க மேல இருக்கற நம்பிக்கை தாங்கப்பா நாங்க வந்து நாங்க இங்க உங்க வீட்டுக்கு வரோதாங்ப்பா சொன்னோ ஆடோக்கார காசும் கூட வாங்கீலீங்கப்பா எங்க கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்கு எம் பேருங்கூட சொல்ங்க எங்க அப்பா பேருதா சொ சொன்னாங்க அந்த எடத்துல நீங்க்ஸ் ஒவ்வொருத்தர் மேல இருக்கற நம்பிக்கதா இப்ப இந்த எடத்துல எம்பேரு சொல்லியிருந்தாலு பசங்களுகெல்லா தெரிஞ்சிருக்கு எ வீட்டிலிருந்து பஸ்வுட்டு எறங்கி வந்திருந்தாலுமே எல்லாருக்கு தெரிஞ்சிருக்கு அவ பா இங்க போறக்கு நீயே பாலாஜி வீடு இருக்குன்னு கேப்ப எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ஆனா எங்கப்பா பேரு சொல்றோ ஆட்டோக்கார வந்து டேரக்ட்டா அவுங்க ஒரு எரியா இருந்து பே த ஆட்டோ புடிச்சி வீட்டுக்கே வந்துட்டாங்க லோக்க இந்தாப் போங்க அந்தக் க கட்டுக்குள்ள போனீங்காங்கனா அவுங்க வீடு இருக்கு பாருங்க அந்த ஐ வீடிருக்கு அப்ப இருந்த கோவில் இருக்கு அங்க சொல்றவங்ககிட்ட நீ நம்ம அவ ஃப்ர்ஸ்டுங்கிறது வந்து ஒருத்தவங்க அவ்ளோ சீக்கரமா கிரீயேட் ஆகாது அந்தக் கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க எங்க அப் ப்பவு கேட்டாங்க என்னம்மா எனக்கு புரியலமா அவகிட்ட ஃபோன் இருக்கு அவ வீட்டு் லேண்ட்லைன் நம்பர் உங்களுக்கு தெரியு அவங்க நம்பர் தெரியு அத்தனை பேர் கூட பேசுவா பண்ணுவா இதுக்கு ஒரு பொண்ணு வந்து மீன்ஸ் அப்ப நா லவ் பண்ட்டு இருந்தனா இல்ல சின்சியரா லவ்வே பண்ற அப்ப லவெல்ல பண்ணல
அப்ப அந்த புள்ள லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்பதானே அந்த புள்ள லவ் பண்ணிட்டு இருந்துச்சு அப்ப ஆர்வகோளாறுல எல்லா பண்ணத்தா செய்யு
ஏங்க வந்தது நாலு பேருங்க நாலு நாலு பேத்துக்குடியுமே நா ஒரே மாதிரி தாங்க ஃபோன் ஃபோன்ல பேசுவே
ஏங்க அதுதாங்க அதுல உங்களை லவ் பண்ண ஒரு புள் அதுல லவ் பண்ண புள் அப்பவே ரெண்டு ஃபோனு ஆஹ் அதாங்க எப்பவுமே உங்களுக்கு ரெண்டு ரெண் ங்கற மாதிரி தாங்க
ஆஹ் ரெண் ரெண்டுங்க எப்பமே கிடையாதுங்க ரெண்டு மூணு வெச்சிருந்த நானு அப்ப வந்து பாத்தீங்கன்னா நா நெறைய மீன்ஸ் அஹ் இப்ப இந்த ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் அந்த ஸ்கூலுக்கு ஒரு ஃபோன் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோ அஹ் மீஸ் ஒரு நம்பர் இந்த ஸ்கூல இருக்கறவனுக்கு ஒரு நம்பர் குடுப்பா அந்த ஸ்கூல இருக்க ஒரு நம்பரு ரெண் நம்பர் பர்சன ஒரு நம் உடனே வீட்டுல இருக்கவங்க வீட்டுல இருக்கற எங்க அப்பாவுக்கே தெரியாம ஒரு ஃபோன் வெச்சிருப்ப எ ரீல்ஸோ பசங்கெல்லா கூப்புட்ட தனியா பேச எங்க அப்பருந்த ஃபோன வந்து ஹ் நைட்டு எங்க அப்பா வச்சுட்டு போயிருவாங்க ஆஹ் அந்த மாரி நெறைய இருக்கு அப்புற எப் ஃப்ரெண்டோட அண்ணா என் ஃப்ரெண்ட் ஒருத்த பண்ட்டு இருந்தாரு அந்த அண்ணாவ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பவின்னு சொல்லி அந்த அண்ணாவோட ஆள் கூட வந்து நாங்கதா ரொம்ப நேரோ பேசுவ எ ஆளுகூடயு அவ்ளோ நேரோ பேசமாட்ட ஆ நா ரொம்ப நேரோ பேசிட்டே இருப்ப அவங்களோட என்ன பேசிட்டே ரெண்டு பெரு செம ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே ஏங்க அவ அவ ஃபோன் பண்ணி நா ஃபோன் பண்ணா மிஸ்கால் வுட் அவ ஆள் கூட அவங்க பேசிட்டு இருந்தாகளா எங்க எ அண்ணே கூட பேசியிருந்தாங்களா நா ஃபோன் பண்ணன்னா எ அண்ணே கூட ஃபோன் பண்ணமாட்டா போன் பண்ணுவேன் அவளுக்கு நா ஃபோன் பண்ணனா எ அவங்க அண்ணே எங்க அண்ணோட ஃபோன கட் பண்ணிட்டு எ கூட ஃபோன் பேசுவாங்க ஏய் வெயி வெயிட் பண்ணு பாலாஜி கூப்படற உங்கள அப்றோ
இத இதை இதைய வந்துட்டு எப்டி சொல்றதுங்க இதை இதுதாங்க பெஸ்ட்டின்னு சொல்வாங்க இத நீயே பண்ண ஒ
பெஸ்டினுலா இல்